ஹலோ
ஹலோ
ஆ எந்த டிஸ்டர்ப்ன்ஸு இல்ல தான பேக்ரவுண்ட் சவுண்ட ஏதாது கேக்குதா
ஆஹா எதுவு கேட்கல ஆனா உங்க வாய்ஸ் தா கொஞ்சோ லோவா கேக்குது
வாய்ஸ் ரொம்ப லோவாருக்கா இப்போ
ஆ இப்போ ஓகே
ஓகே ஓகே அ அ
ம்
இன்னைக்கி டாபிக் பாத்தீங்ன்னா ட்ரீம் ஜாப்ப பத்தி பேசலான்ருக்க அ ஏதாச்சு ஐடியா உங்களுக்கு
ஆ நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் போகணுன் ஆச ஆ சொல்லுங்க
ஓகே ஓகே அதாவது எந்த எந்த மாதிரி ஜாப் போணுனீ பாத்தீங்கன்னா அ சைல்டுஹுட்ல ஒரு ஆம்பிஷனுன்னு ஒன்னு இருக்கு பாத்திருக்கீங்களா எல்லாத்துக்கு இருந்து இருக்குனு நெனைக்கிறே அந்த மாரி ஒரு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஏரோஸ்டர்சா போகறதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச ஆ ரொம்ப ஒரு எப்டி சொல்றது ஆனா சின்ன வயசுல இருந்தே கேட்டா வந்துட்டு இதத்தா நான் சொல்லிட்டே இருப்பே எல்லாரு அப்பப்ப மாறிருவாங்க அ ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லா லெ சன் எடுக்கறது அந்த டீச்சரோட இது பாத்துட்டு டீச்சர்ன்னுவாங்க டாக்டர் இன்னுவாங்க ஆனா வந்துட்டு எனக்கு என்ன தெரியாது ஏ இந்த மாரி தோன ஆரம்பிச்சிச்சுன்னா அப்பா அப்ராட்ல இருந்தாரு
ம்
அப்போ பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் அவரு வந்துட்டு டூ இயர்ஸ் ஒன்ஸ் எல்லா வரும்போது ஏர்போட் போவோ கூப்புட்றதுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் டு அந்த ஃபிளைட் அவருது லேண்ட் ஆயிடுச்சின்னு தெரிஞ்சது அந்த ஒரு இதுல ஃபர்ஸ்ட் ஏரோஸ்டர்ஸ்சு பைலட்டு தா வருவாங்க அப்ப வந்து ட்டு மே பி நா வந்துட்டு எனக்கு தோணி இருக்கு ஏன்னா ஒரு பைலட்டா இது பண்ணிக்கலா அப்டின்னு தோணுனா ஆனா என்னோட அறிவுல வந்துட்டு அப்ப பாத்தீங்கன்னா பைலட் வந்துட்டு ஜென்ஸுக்கான வேல அ ஏர் ஹோஸ்டஸ் வந்துட்டு லேடிஸ்கான வேலன்ற ஒரு மைண்ட் ஒ ரு தாட் எனக்கு அது யாரு சொல்லி தர்றதுக்கு இல்ல அப்டி இல்ல இது அப்டின்னு அப்டி பாத்தீங்கன்னா அது அவோ அவங்கள அட்மயர் பண்ணிட்டே இருப்பே நானு ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நா போகும்போதெல்லா அவங்கள ரொம்ப அட்மயர் பண்ணுவே அவ்ளோ அழகா இருப்பாங்க வெள்ளயா இருப்பாங்க அப்டியே ஹை கிளாஸா இருப்பாங்க ஆ அவங்களோட இன்னர் அதாவது அவுட்டர் அப்பியரன்ஸ பாத்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் ம்
பெருசானா நம்மளு இதுதான ஆகனு அப்ப வந்துட்டு நம்ம நெறைய பறக்கலா நம்மா வந்து இந்த மாரி எறங்கி வருவோ
ம்
அந்த மாரி எல்லா ஒரு இது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்த்தடாக் ஃபேமிலி நால எப்டி சொல்லிற வந்து சம்மதிக்கல வேண்டா
ம் ம்
செரிப்பட்டு வராது ஆ நம்ம குடும்பத்துக்கு அதெல்லா செட் செட்டாகாதுன்ற மாரி பேசிட்டாங்க அதனாலயே என்ன ஆயி சரி அப்டின்னா ஆனா இப்பவுமே என்ன கேட்டீங்கன்னா ஆ ஒ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில வந்துட்டு ஆ அது பண்ணறதுக்கு ஒரு கேப் கெடைச்சிச்சின்னா நா போயிருவே ஆனா எனக்கே தெரியு இப்ப எ என்னோட அ அதுக்கு பாத்தீங்கன்னா பாடி வெயிட்டு அ அளவா இருக்கணு அந்த மாரில்லா நெறைய இருக்கே ஹைட் இவ்ளோ இருக்கணு பாடி இருக்க கூடாது அந்த மாரி எல்லா இருக்கறனால நெறைய இது இருக்கு பட் இருந்தாலு நா யோசிப்பே அதெல்லா கம்மி பண்றதுக்கான இதுமே இப்ப குடுக்குறாங்க தா ட்ரெய்னிங்க நம்ம ஸ்கின்னு எல்லாமே அவங்க ரெடி பண்ணிருவாங்க அப்ப நா யோசிப் பெ இப்ப கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சன்னா நா போயிருவவே கண்டிப்பா அப்படின்னு சொல்வ ஏ நா அடிக்கடி எ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவே நானு நா ஒரு ஏரோஸ்டர்ஸ் ஆக வேண்டியது ஏரோஸ்டர்ஸ் ஆயிருந்த இப்ப நீங்க அங்கப் போய் கஷ்டப்படணும்ன்ற தேவையே இல்ல அப்படிங்கு போது அவரு சொல்லுவாரு ஏர் ஹோஸ்டஸ் மட்டூ ஆயி ஆயிருந்தேனே ஏதோ ஒரு பைலட் கூட போயிருப்ப உன் லைப் ஏ என் கூட இருந்திருக் கூ அப்படின்ற மாரில்லா கேப்பாரு அப்ப நா சொல்லுவே இல்ல இல்ல கண்டிப்பா உங்க கூடதா இருந்து இருந்திருக்கும் அப்படின் என்ற மாதிரி நா பேசுவே ஆனா வந்துட்டு அது ஒரு ஏனே தெரியாது அந்த மாதிரி ரொம்ப அட்மயர் பண்ணி எனக்கு புடிச்ச ஒரு விஷயோ ஹேரோஸ்டஸ்ன்றது
ஆ எனக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து படம்ல்லா பார்ப்போ இல்லிங்களா அதுல வந்து இப்போ ஐ டி கம்பெனிலல்லா பொண்ணுங்கல்லா போய் ஒர்க்ல்லா பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடல்லா ரூம்லா எடுத் தங்கிட்டு அப்படி அவங்க தனியா அவங்க லைஃப்ஹ இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வந்து எனக் க்கும் ஆசை இருக்கூ அதுக்காக தா நா வந்து ஃபர்ஸ்டோ ஆ டூவ லெவன்துல வந்து நா பியோர் சயின்ஸ் எடுத்தே எங் வீட்ல இருந்துட்டு நீ இந்த மாதிரி அ நரஸ் ஆகு அப்டின்னு சொல்லிட் சொல்லிதா அந்த குரூப் எடுத்து குட்த்தாங்க நா வந்து என்ன பண்ணே பெருசா படிக்கல அப்போ படிக்காம ரொம்ப கம் ஏதோ மார்க் எடுத்தாதெ அப்பயுமே டுவெல்த் ரிசல்ட்ஸ்ல்லா வந்ததுக்கு அப்புறோ அப்போ வந்து நீங்க வந்து இந்த மாிரி நர்சிங் எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வீட்டுல அம்மா ஒன்னு இந்த பக்கம் அதெல்லா வேணா ரொம்ப கஷ்டமான வேல வேணா வேற ஏதாவது எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லி அம்மா சொல்ல அப்போ இந்த பக்கம் ஒரு கூட்டமே உக்காந்து நீ இல்ல நீ இதே எடுத்துக்கோ நர்சிங் எட்த்துக்கோ நர்சிங் எடுத்துக்கோன் சொல்ல எனக்கு இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அ சயின்ஸ் இருக்கு இல்லிங்களா அது இருந்தாங்கன்னு சொல்லி நானூ அதுதா எடுப்பே அப்படின் சொல்லி சண்ட கட்டி அத எடுத்தே அப்போ அந்த டைம்ல தா வந்து அந்த மாதிரி நெறய படங்களூம் வந்தது ஆ இந்த ராஜாரணி படம் வந்த டைமு அந்தமாரிலா படம் எல்லா பார்த்ததூ அந் அந்த ஐ டில தான பொண்ணுலா ஒர்க் பண்ணுவாங்க அந்தமாரிலா பண்றதெல்லா பார்த்தது சரி ஓகே இப்படிதா இருக்கூ போல அப்படின் சொல்லி அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்ன்னனு சொல்லி ஆசைப்பட்டுதா நா இந்த குரூப்பே எடுத்தே ஆனா நா அது எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் தா தெரிஞ்சது அது அத விட கஷ்டம் போல இதுக்கு நம்ம நரசிங்கே எடுத் போயிருந்திருக்கலா அப்படின் சொல்லி இருந்தது ஆமா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா எடுத்திருந்தே ஆனா நா ஒர்க்லா போகல எனக்கு எப்டின்னா அந்த கதயே கேளுங்க நா பா த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டே முடிச்சதுக்கு அப்புறோ இந்த மாதிரி இது சம்பந்தமா நா ஒர்க் போறே அதாவது எங்க ஊர்ல எங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஓ அ கோயம்பத்தூர்ல தா போவ்னூ அங்கதா வந்து நெறயா ஐ டி கம்பெனிஸ் ன்ன இருக்கா எங்க ஊர்ல இருந்து பக்கத்துல அதனால அங்க போய்ட்டு போய்ட்டு தா வர்னனூ டெய்லியூ நா‌ வந்துட்டு இந்த மாரி அதுக்குதா நா ட்ரை பண்றோ சொன்னதும் உன்ன யாரு வேலைக்குலா யாரு விடமாட்டோ யாரு ஒன்ன வேலக்கி விடறன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அப்பா அதுவரிக்கூ எங்கியுமே விட்ல ஒரு டூ இயர்ஸ் வீட்ல இருந்தே அதுக்கப்பறே டூ இயர்ஸ் அப்றோ எனக்கு மேரேஜ் பண்ணிவச்ட்டாங்க
ஆ இப்ப வந்துட்டு இப்ப யோசிச்சாலூ நம்ம முட்டால்தனே பண்ணிட்டோமோன்ற மாதிரி அன்னிக் க்கு பாத்தீங்கன்னா மேரிட் லைஃப்ஹு அ என்ன கேட்டா இப்ப இருக்கறவங்காளா ரொம்ப யோசிக்கிறாங்க அ ஒரு எங்கேஜ்மண்ட் முடிச்சு டூ இயர்ஸ்க்கப்றோ மேரேஜ் பாத்துக்கலா அப்டின்னா கூட பொண்ணுங்க யோசிக்க ஆரமிச்ட்டாங்க இல்ல இல்ல அ கண்டிப்பா அதுக்கான சான்சே இல்ல அ ஏனா ஆ கல்யாணோ பண்ணிருவாங்க அப்டி பண்ணி இப்போ பைய ப அதாவ்து ஹஸ்பண்ட் சைடுல இருந்து அவுங்க வந்துட் டு அ படிக்க வைக்குற அப்டின்னு சொன்னாலு அந்த ஃபோன் எப் ப்டியு கண்டிப்பா ஃபோன் பேசுவோ அ அவுங்க அவுங்களோட கேரக் ட்ரு தெரியறதுக்காக ஃபோன் பேசும்போது என்ன ஆயிரு பாத்தீங்கன்னா அவுங்க கூட பேச பேச என்னாயிரு அவுங்க வந்து அப்டியே நம்மள மாத்திருவாங்க
ம் ம் ஆனா இன்னொன்னு என்னன்னா எனக்கு வந்து வெளிய வ வேல வேலைக்கு போறது எனக்கு புடிக்காதுங்க சுத்தமா அப்பருந்தே ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு என்ன இருந்துதுன்னா ஓகே மேரேஜ் ஆனதுக்கப்பறோ ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிரணு வீட்ல சமச்சிட்டு ஜாலியா இருக்கலா எனக்கு ஏனா வேலைக்கு போறதுலா புடிக்காது சுத்தமா அப்பயுமே அந்த ஐ டி கம்பனியெல்லா எதுக்கு போனு னு நெனைச்சேன்னா சும்மா ஜாலிக்காக போயிட்டு வர்லா ஒர்க் பண்ணி காசு நம்ம கைல இருக்கணு அப்டில்லா அந்த மாரில்லா எனக் மைன்செட்டே கெடையாது அது இல்லாத தா நா வந்து செரி ஓகே எனக்கு கரஸ் ஆ அப்ப இருந்தே இதுதா எனக்கு மைண்டுல ஓடு இந்த மாரி து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆயிறனு எந்த வேலய வேலைக்கி போ தேவே இல்ல என்ன சொ அந்தோ அதா நல்லா சாப்ட்டு நல்லா தூங்கலா வீட்லியே அப்டின்னு சொல்லி அப்டிதா யோசிச்கிட்டேதா நா இருந்த அதே மாரியேதா இப்பவு போயிட்டுருக்கு ம்
ஆனா இப்பல்லா எனக்கு தோணு அ இப்ப வந்துட்டு நா இங்க ஹஸ்பண்ட் அப்ராடுல அ நா அப்டியே யோசிப்ப நம்முளுக்கு ஒரு பிராப்பரான ஒரு ஒர்க் இருந்தா இப்ப அவுரு அங்க இருக்க வேண்டா அ நம்ம கூடயே இருப்பாங்க நம்முளுக்கு வந்துட்டு எப்டி பாத்தீங்கன்னா அ என்ன விட பைய ரொம்போ எனக்காச்சும் நம்முளுக்கு பெரியவங்குளுக்கு புரிஞ்சிரு ஆனா பையனுக்கு வந்துட்டு அப்படியெல்லா புரியாதனால நா யோசிப்ப அவங்கூட இவ்ளோவே என்னால நான் இப்ப எனக்கு ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அவ கூட கஷ்டப்பட வேண்டாவே எல்லா கிட்ஸ்சு அவுங்க அப்பா கூட பாக்கும்போது அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா
ம் ம் ம்
அந்த மாரி எல்லா இருந்திருக்கு
ஆமா அது நீங்க யோசிக்கம் போது கஷ்டமாதா இருக்கு
கண்டிப்பா ஒவ்வொரு லீவுக்கு இது ஆனா டென் மந்த்துதா அப்டியே கண்ண மூடி தொறக்குறதுக்குல்லாற டென் மந்துல்லா ஓடிருது
அ ஆ அதுக்கப்பறோ வந்து டூ மந்த்ஸ் இங்க இருப்பாங்களா ஒன் மந்த் இருப்பாங்க ஆ
அ அப்டி இருப்பாங்க இங்க பிரச்சன எதுவும் இல்ல டக்கு டக்குன்னு போயிருது
ம்
அ பட் இருந்தாலு எப்டி ஃபீல் ஆகுதுன்னா அ கஷ்டோந்தா நம்முளுக்கே நானுமே ஒரு எப்டி சொல்றது அ ஏ அப்பாவுமே வெளிநாட்டுல இருந்தவரு எனக்கே அவரோட பாசோ அது இதெல்லா அதாவது பாசனா பாசொ கெடைக்கும் ஃபோன் கால்ல தா நம்ம பாசம் நேர்ல கெடையாது ஆ
இல்ல ஆ
அப்பவே நா யோசிப்பே அயோ என்ன எனக்கு ஒரு லைஃப் வந்துச்ன்னா நா வந்துட்டு எனக்கு வர கொழந்தைக்கு வந்துட் ட்டு நா இந்த ஃபீல் வந்துட்டு குடுக்க கூடாது எப்பவுமேக் கூட இருக்குணு அப்டிதா அவுருமே சொன்னாரு எப்பவுமே வந்துட் டு நால்லா அப்ராடுக்கல்லாப் போமாட்டே அப்டி போனாலு நா உன்னையு கூட்டிட் போய்ருவே அன் அந்தக் கொரோனா வந்து அப்டியேம் தூக்கி போட்ருச்சு நீ என்ன நெனைக்கிறது நாப் போட்றேம் பாரு நாம் போட்றேம் பாரு ஒரு ரூலுன் சொல்லிட்டு அது ஒரு ரூலப் போட்டுட்டுப் போயிருச்சு ஆ அது முடிச்சு ஒரு டூ இயர்ஸ்லப் போயிட்டாரு ஒரு டூ த்ரீ பையனுக் கரெக்ட்டா ரெண்டு வயசு அவரு போயிட்டாரு
ம் ம் ஆனா இந்த மாரி வளையாட்ற டைம்லதா தெரியு இலேலப்
ஆமா ஆனாய் நானுமே ரொம்ப பயந்தே அ பையே பேசாமாயிருவானோ அ அப்பிடி எல்லா யோசிச்சே பட் ஆனா ஆ அந்த ஆ அந்த பாண்ட வந்துட்டு நானு இதுப் பண்ணல அ கம்பல் செரியா நீப் பேசித்தா ஆகுணு அப்டியெல்லா நாப் சொல்லுவே
ம் ம்
அதுனாலே என்னமோ ரொம்ப அட்டாச்சு அவரு வந்துட்டாருனாலே என்னக் கண்டுக்கவே மாட்டா அ எதுமே நாம் பண்ண தேவல்ல அவர் துவு அவுங்ளுமே பாத்துக்குவாங்க ரெண்டுப் பேருமே அதுனால ஆனாப் பின்ன இப்ப என்னன் நெறைய ஃபெசிலிட்டி வந்தனாலப் பரவால்ல வீடியோ கால்ஸு அதோ ஆ அதுவு இப்ப பாத் தீங்கினா அவரோட கம்பெனில வந்துட்டு எப்ப வேணாலு நம்ப ஃபோன் பண்ணிக்லா
ம் ஓகே ஓகேங்க
அப்டியெல்லா இருக்கறனால எதோப் பரவால்ல இல்லனாட்டுத்தா மாட்டியிருப்பே
செரிங்க ஓகே நம்ம அப்ப நெக்ஸ்ட் கால்ல பேச்லா கட் பண்ணிட்டுங்ளா ஓகே